ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நா நல்லா இருக்கங்க சாப்ட்டாச்சா
ஆ இனிமே தாண்ணே நீங்க
இனி மேல் தானா
ஆமாணே
அப்டிங்ளா சாப்ட்டு முடிஞ்சாச்சு ஆ நம்ம சாப்ட்டு முடிஞ்சாச்சு என்ன ஸ்பெஷல் அங்க
என்ன ஸ்
ஸ்பெஷளு இல்ல என்ன என்ன ஃபுட்டுங்க அப்டியா நம் நம்மா வந்து இன்னைக்கி சிக்கன் கறி சிக்கன் கறி சப்பாத்தி
ஓகே சேரி சேரிங்கண்ணே
நீங்க நாகர்கோயில் சைடா நீங்க
அண்ணே
நீங்க எந்த சைடு சௌத்துங்ளா
ஆமாண்ணே சௌத்து
சூப்பர் சூப்பர் சூப்பர்
நீங்க நார்த்தா
நம்ம நம்ம வந்து பொறந்து வளந்ததுயெல்லா இங்கதா சென்னை சைடு ஊர் வந்து அப்பா அம்மா பூர்விகம் நாகர்கோவில்
ஓ சேர் சேரி
நாகர்கோவில் கேள்விபட்டுருக்கீங்கள
ஆ கேள்விப்பட்டுறுகே
ஆ இயர்லி ஒன்ஸ் அப்டிப்போவோ ஊருக்கு எனக்கு இங்க ஃபுல்லா பில்டிங்கு வண்டி ஹாரன் சவுன்டு டஸ்ட்டு தா சென்னை உடப்பு எல்லா இங்க ஊர்ல போனா அந்த நெச்சுரல் அந்த நெச்சுரல் சீன் நல்லா இருக்கு ம்ச் மொட்ட மலை இருந்தாலே சுத்தி மரங்கள் எல்லா இருக்கு சுத்தி மலைகள் தான ஃபுல்லா மௌண்டைனு அப்புறோ மரங்கள் நல்லா இருக்கு ஊரில் அ இந்த ஒன் மந்த் லீவ் போனோன்னா ம்ச் அந்த லீவ் ஃயுல்லா வீட்டுல இருந்தாலங்க ஈவினிங் இங்க நல்லா இருக்கு மேல நின்று உங்க ஊரு உங்க ஊரு அப்படிதான் இருக்குமா
ஆ எங்க ஊரு அப்டிதா அண்ணா இருக்கு
சூப்பருங்க சூப்பருங்க
ம்
ஆனா அங்க உள்ளவங்கட டெய்லி பாத்து இருக்கிறதுனால அந்த அரும தெரியாது இங்க இருந்து அங்க போனா டிஃப்ரெண்டா இருக்கு ஃபீல்
அது என்னமோ உண்ம தா அண்ணா நீங்க ஒர்க்
ஆமாங்க ஐ டில ஒர் பண்றே
ஓ சேரி சேரி
நீங்க ஒர்க்கீங்கா
இல்ல அண்ணே நா படிச்சுட்டு இருக்கே அண்ணே
அப்படிங்களா என்ன படி
நா நா தியாலஜி படிச்சுட்டு இருக்கே
ஜுவாலஜியா தியாலஜி எத்தனாவது இயரு
ஃபோர்த்து இயர் படிச்சட்டு இருக்க லாஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் இயர்
ஃபோர்த்து இயர் ஃபோர் இயர் கோர்சா
ஆ ஆமாங்க
என்ன மேஜர் அதுல
அ அது வந்து பீ டி
பீ டி ஓகே ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் எப்டி போகுது ஸ்டடிஸ்லா எப்டி போது உங்களுக்கு போய்ட்டு இறுகுங்களா வெரி குடமா வெரி குட் எப்டி உங்களுக்கு அந்த முடிக்கு போதே ஏதாது ட்ரைனிங் அந்த மாதிரி வந்து ஜாப் எடுத்து
இப்பயே ட்ரெயனிங்ல தா அண்ணா இருக்கே தேர்ட் இயர் இன்டர்ன்ஷிப் போயிட்டு வந்தோ
ஓகே
அடுத்து இப்போ ட்ரெ ஃபிரஸ்ட் இயர்ல இருந்தே நாங்க டெரைனிங்லா தா இருக்கோ
எங்க போட்டுருக்கீங்க
ஃபிரஸ்ட் இயர்ல அக்ரிகல்ட்டுரல் எக்ஸ்போஷர் போய்ட்டு வந்தோ செகண்ட் இயர்ல இண்டஸிய எக்ஸ்போஷர் போனோ
ஓகே
அப்றோ தேர்ட் இயர்ல வில்லேஜ் ரோடு வில்லேஜ்ல எக்ஸ்போஷன் போட்ருக்காங்க அவ எங்க வில்லேஜ்ல போயி தங்கியே அ அங்க இருக்கறவங்கல பா த்துட்டு அதுமே கொடுங்க
செரி செரி
அ இன்ஸ்டூஷன்ல போட்ருந்தாங்க
ஓகே இது எப்டி உங் சேலரி மாதிரி குடுக்குறங்ளா கேக்குதுமா சேலரி குடுக்குறாங்ளா
இல்ல இல்ல இல்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்றோ தா
ஒ செலரி இது உங்களுட கரெக்டான ஸ்பெசிபிகேஷன் மேஜர் என்னது
மேஜர் அது தானா
மேஜர் அது தானா தியாலஜி இல்ல நா ஃபுல்ல டீடெயலா தெரில அதா என்னானு கேட்ட தியாலஜினா அது என்ன டிடெயல் ஒர்க்கு
ஸ்டடி ஆஃப் காட்
ஸ்டடி ஆஃப் காட்டுங்ளா ஸ்பெசிபிக் இத பொறுத்தா ஓகே ஸ்பெசிபிக் ரிலிஜனா இல்ல ஜென்ரிக்காவ இது எப்டி
இது வந்து ஸ்பெசிபிக்கா வந்து படிக்கிறதான
இல்ல இப்டி ஒரு வார்த்த தெர்ல நா வந்து அவுட் டேடா இருக்கானு தெர்ல இப்டி தியாலஜி ஸ்டடி ஆப் கார்ட்ன் சொல்லி ஒரு டிகிரி இருக்கா
ஆ ஆமாண்ணா
தெரியாது எனக்கு நா இப்பதா கேள்விப்ட்ற இதுல என்னங்க ஓப்பனிங் இருக்குங்க புரியல எனக்
இது வந்து தியாலஜிக்கல் கா காலேஜ்ல இது வந்து ஒரு நாலு செமினர் இருக்கு எங்களுக்கு அப்ளிகேட்டர் செமினரி வந்து செனட்ல எந்த அப்ளிகேட்டர் காலேஜஸோ அந்த காலேஜஸ் கீழ எங்களுக்கு போடுவாங்க அப்டி நாலு காலேஜ்ல படிச்சாதா எலிஜிபிள்
எழுதியிருந்துச்சா சர்ச் சர்ச்ல கிடைக்குமா இது எப்டி இது
ஆமாண்ணே
சேர் சேர் ஸ்டேஷன்ல என்னால் இருங்கிங்க
நாங்க பாச சாவோ
பாஸ்டர்ஸ் ஃபாதர் இருப்பாங்க தெரியு நன்னு தெரியு
காதலக்கு தா அந்த பாதர்ஸ் இருக்காங்க அவங்க மேரீட் எல்லா பண்ண மேரேஜ் எல்லா பண்ண மாட்டாங்க
உங்க இதுல மேரேஜ் பண்ணப்ப நீங்க படிக்கறயிதுல
பண்ணிக்கலா பண்ணிட்டு தா வந்து ஆர்டினேஷனே கெடைக்கு
இப்போ பைபிள் ஃபுல்லா அப்ப நீங்க படிச்சிருக்கீங்க ரைட்டா
ஆ படிக்க படிச்சிருக்கே
இல்ல ஃபுல்லா தெரிமானு கேக்ற
ஆ தெரியுண்ணா
நீங்க எது கம்ஃபர்லா பண்ணுவீங்ளா
எப்டி
கம்பரிசம் கம்பரிசம் பண்ணுவீங்ளா இப்போ இப்போ மேரி தெரியுங்களா ஒங்களுக்கு
ஆ மரியாள்
அந்த மரியாள் சாமி இப்ப எங்க இதுல அவுங்க வந்து நீங்க ஜீசஸ் ஜீசஸ் ஆமா முஸ்லிம் நீங்க ஜீசஸ் காடு தா சொன்னிங்க ரைட்டுங்களா வாய்ஸ்லே முஸ்லீம் தெரியிது என்னங்க புதுசாருக்கு வெள்ளயா இருக்கவ பொய் சொல்ல மாட்டா மாரி வாய்ஸ்லே முஸ்லீ ன் ஆ இது நீங்க நீங்க ஜீஸ் சஸ் காட் சொல்றீங்க கரெக்டுங்ளா இல்லங்க இல்லங்க இல்லங்க இல்லங்க இப்ப எங்க ஜீசஸ் இப்ராஹிம் மோசஸ் எல்லாமே எங்களுக்கு ப்ராஃபட்
ஆ
முகமது நபி சொல்றாங்கல்ல ஈவன் முகமது நபீஸ் ஆல்சோ பிராஃபட்
ம்
ஃகாடு வந்து ஒருத்தர்தா எட்டர்ந
ம்
மத்தபடி இவுங்க எல்லாமே ப்ராஃபட் தா அதே மாரி சிறந்த ரெண்டுப் பெண்மனி எங்க இத சொல்றது வந்து ஒன்னு சிரொ கேள்விப்பட்டிருப்பே நீங்க ராம்ச செகண்ட் அவுங்களோட ஒய்ஃப் ஆசியா அவுங்களூ இங்க மேரீனீன்னா அங்க மாரிமா அவுங்க ரெண்டு பேரூ சிறந்த பெண்மணி
அ
அக்கார்டிங்டு
ஆசியா அந்த பேரல்லா வந்து பைபிள்ள வந்து மறைக்கப்பட்டிருக்காங்க
ஆ ராம்சுஸ் செகண்ட் கேள்விப்பட்ருப்பீங்கள அந்த சிரோன்னு சொல்லி சொல்வோ எங்க இதுல அவுங்களோட ஒய்ஃப்தா ஆசி ஷி ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் உமன் இன் த ஓல்டு ஒன்லி ரெண்டு பேர் தா சிறப்பு சி சிலாகச்சி சொல்லியிருப்பாங்க ஒண்ணு ஆசியா இன்னொன்னு வந்து மரியம் இந்த மேரி அவங்க ரெண்டு பேர் சிறந்து சொல்லிருப்பா ஏன்னா அவரு பெற்றெடுத்த பிள்ளை வந்து ஒரு கணவன் இல்லாம பெற்றெடுத்த பிள்ளை கரெக்டுங்ளா
அ
ஒங்க கோட்பாடு அதுலேதா வரு ரைட்டுங்ளா
ஏ ஆ அல்மோஸ்ட் டாக்டரினெல்லா ஒண்ணுதா
என்னங்க
அல்மோஸ்ட் ஒங்க டாக்டரினு எங்க டாக்டரினு ஒண்ணுதா
மோர்ரார்லஸ் சேம் ஆனா எல்லா எடத்திலியு சொல்றது பாத்தீங்கன்னா ஈவந்தோ ஆ ஆ ஆ ஆ இந்த அவுங்களுட்ட என்ன சொல்வாங்க இ இந்தூஸ் அவுங்க வழிபட கூட கீதை கீதயில கூட பாத்துட்டா கூட நீங்க இந்து ஒரு கடவுள் வணங்குங்கன்னு சொல்லிர்ந்தா ஆ பதனிட்டு ஒரு கடவுள வணங்கன் சொல்லிதா அங்கயு அதுலயு வரு
ஆ
அதுலயு அந்த மாரிதா வரு
ம்
இப்ப வந்து சிம்பிள் நம்ம வந்து வி ஹாவ் அன் நெக்ஸ்ட் லைஃப் கரெக்டங்களா அத நோக்கிதா நம்ம பயணோ இப்ப இந்த உலக வாழ்க்க பாத்தீங்கன்னா ஒருத்த பணக்கார ஒருத்த ஏழ திருட நல்லா இருக் இருக்கா கொலகார நல்லா இருக்கா மோசமான தப்பான செய்றவ எல்லா நல்லா இருக்கா ஆனா நல்ல நெறைய பேர் கஷ்டப்படு கரெக்டங்களா அப்போ வந்து பார்த் இருக்கக்கூடியவளுக்கு எப்டி தெரியும்னா இது என்ன கடவுள் வந்து ஒரு கருணை இல்லாம ஒரு சமத்துவோ இல்லாம இருக்கிற மாரிதா
என்ன கேக்குறாங்க
சமத்துவோ உள்ளவங்களுக்கெல்லா என்ன தோணும்னா ச் இப்போ வந்து நீங்க கேள்விப்பட்டிருகே பாலஸ் சின்ன கொழந்தைகல்லா கொல்லப்படுறாங்க தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு
ம் ம்
அப்ப பாகும்போது எல்லா தெரியு என்ன இது கடவுளுக்கு வந்து கண் இல்லையா இது இல்லையா அப்டின்னு சொல்லி ச் ஜென்ரிக்கா உள்ள மனப்பான்ம அதா தோன்று ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதுதா ஆண்டவ வந்து இது எத்தன பேர்ரோட லைஃப்னு சொல்லல இது ஜஸ்ட் இஸ் அ லைஃப் டெஸ்ட் பார் யூ இது கரெக்டுங்களா இதுல வந்து நல்லவ கெட்டவன்னு இல்ல ஆண்டவ குடுக்க கூடியது எல்லாத்துக்கு குடுத்துருவா இது வில் குடுத்துருக்கா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தெரியு கரெக்டுங்களா
ம்
ஏஞ்சல் ஏஞ்சல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வில் கெடையாது வாட் காட் ஆர்டர் கொடுக்கறனா செய்யதா தெரியு அவ மறுப்பேச்சு பேச தெரியாது ச் கடவுள் என்ன சொல்றாங்களோ அத செயல்படுத் மட்டு தா தெரியு என் நேரமு கடவுள வணங்குவாங்க எந்த ஒரு கெட்ட சி சிந்தனையு எந்தொரு மறு பேச்சு ஏஞ்சல்ஸ் கு கெடையாது ஒவ காட தச்சு இப்ப நம்மலா மனி இருக்கு ஆண்டவ என்ன பண்ணியிருக்கானா வில் கொடுத்துருக்கா ச் நல்லது எது பா கெட்டது இது பா
ம்
அதது தேர்ந்தெடுத்து பண்ணக் கூடிய ஓலைல இருக்கு
ம்
அதனை என் பக்கம் நீ பண்ணக்கூடிய நல்லத செஞ்சு வரது ஒரு கூலி தரே நீ கெட்டச்சுன்னா அதுக்கான கூழியு தந்துறன்றா ச் அப்போ இங்க வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாம ஏட்டுக்கலம் சமமா உலகோ இருக்காது சமமா இருந்தா உலகோ இயங்கு தெரியாது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே பணக்காரன்னு வச்சுக்கோங்களே
யாருக்கு யவனு வேல செய்ய மாட்டா க
கண்டிப்பா கண்டிப்பா க
உலகோ அழிஞ்சுப்போகு நீங்க அந்த சம்பவோ கேள்விப்பட்டிருப்பேன்னு நெனைக்கிறே இந்த ரோம பேர் அழிஞ்சது ச் என்ன ஆச்சுன்னா எல்லாமே செல்வ செழிப்பு
அலோ
அ அது மாதிரி எல்லாமே செல்வ செழிப்புதா எவனு எவனுக்கு வேல செய்ய மாட்டா அப்பதா ஊரு நா நாரிதா போகு எது இல்லா நோய் வந்து ச் அப்டிதா மக்கள் மடிஞ்சு போவாங்க ஆமா ஏற்றத் அவ்னுக்கு கீழ அவனுக்கு காசு வெளிய வேல செய்யவங்க அப்டிதா உலக இயங்கிட்டு இருக்கு அது இறைவனோடது வந்து ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டே போன வைக்கலே கடைசிய அவுங்கள பாத்துர்ரோ இது யாரு படச்சா இது யாருபடச்சா உனக்குயாரு அவுனுக்குயாரு லாஸ்டா போய்ட்டே இருந்துச்சுன்னா ஒ பாயிண்ட்டுக்கு போய்ட்டே இருக்கு எப்டி வந்தாங்க எப்டி வந்தாங்கன்ன பட் அட் ஒன் பாயிண்ட்ல நம்ம ஒரு இறைவன்னு சொல்லி நிக்கணு
எங்களுக்கு தியாலஜில வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா தே இது இந்த பைபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்க ஜெனிசஸ் மொதல்ல மொதல்ல இருந்து லெவன்த் சாப்டர் வரைக்கு அது ஜஸ்ட மித்து தா அப்டின்னு சொல்லிய்ருக்காங்க அப்ப மித்துன்னு சொல்லு போது அது அப் ஆ அப்பறோ அவ் ப்ரொட் க் கிரியேஷன் எல்லா எப்டி வந்தது
ம்
அப்டிங்குற ஒரு கேள்வி எழுப்புலாங்க
அ அத நித்துனா சிம்பிள் தாங்க நம்மோ இப்போ இரண்டு விஷ்யங்கள் இருக்கு இப்போ ஒரு சிம்பளந்து வளர ஃபோன பாத்துட்டா யார ஒருத்த உருவாக் பண்ணங்கனு சொல்லிதா ஃபோன் சொல்றே கரெக்டங்கள சாதாரண ஒரு ஃபோன் சொல்ற ஒரு மனித உடல உள்ள உறுப்பு களு நரம்பு நாளங்களு பாத்தீங்கன்னா பல லட்சம் பல கோடி மைல் ட்ராவல் பண்ணுது ஜென்ரலா ஒரு மோ மோல்டு பண்றப்போ அந்த மாரி செஞ்சுட்டு போய்டலாமே இறைவ உள்ள வச்சுட்டு இன்னோனு முகமது நபி குர்ஆன் ஓத எப்டி பிலீவ் பண்ண சொல்றாங்கன்னா நீ ஜஸ்டு நா சொல்றதலா பிலீவ் பண்ணாத இந்த குரான் ரீட் பண்ணு அது ஒரு மாரி இருக்குதா அதுல ஏதாவ்து வார்த்த போய்னு இருந்தா நீ இங்க வந்து அத எடுத்துடலா அது எந்த மாரி ஒரு சேலஞ்ச் பண்ணாங்கன்னா இதுல வந்து ஏதாச்சு ஒரு வசனங்கள பொய்யாக்கி காட்டு
ம்
பொய்யான நீ மறுத்துடலா ஈவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ரட் இயர்ஸ் பிஃபோர் அவர் பொறந்தது ஆக்சுவல எல்லாரு
ஆனா நீங்க நபியா தானா நீங்க வந்து நம்புறீங்க
நபி இஸ் ஏ ப்ராஃப்ட் ஹீ இஸ் நோட் ஏ காட்
இல்ல நீங்க அவர தான நம்புறீங்க
ஹி இஸ் ஏ ப்ராஃபட் நாட் காட் அதா சொல்றேன் ஈவன் இஸ் லாஸ்ட் ப்ராஃபட் ஈசா ஜீசஸ் சொல்றீங்களா ஒரு ஈசா நாங்க ஈசான்னு சொல்லுவோ அதுக்கப்பறோ அந்த ஃப்ரா ப்ட் இவ்ரு தே ரிங் இது மழ பெய்ற மாரிக்கு தோ ஒரு செகண்ட் அடிக்கிறே மேல துணி இருக்கு துணிய காயப்போட்டு ஒரு செகண்ட் வரே